சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்ளா ஆ வாங்கிட்ட வாங்கிட்ட இப்பதா வருவாரு பால்காரரு மேலருந்து வாங்கிக்க சொல்ற
சேரி சேரிங்க எப்டி நைட் மட்டு வாங்குவிங்களா காலைலயு வாங்கிப்பிங்ளா
காலேலயு நைட்டுக்குமேதா தம்பி இருக்கானா சின்ன பைய அவனுக்கு
அதாங்க அவரு நைட் மட்டு வருவாரா இல்ல காலேலயு
இல்ல ரெண்டு நேரமே கறப்பாங்க காலைலயு வாங்கிக்குவே இப்பயு வாங்கிக்குவே இப்ப நம்மளுக்கு கெடைக்காதுன்னா வாங்கி வெச்சுக்கலா நம்மளுக்குதா வராங்களே அப்பற ஏ அப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்க்கலாமே
ஆமா கரெக்ட்டு தாங்க அப்பற கெஸ் ட் வரும் போது கொஞ்ச சேத்தி வாங்க்கிட்டா வேல முடிஞ்சுது
அவ்ளதா கெஸ்ட் எல்லா இங்க காட்டுக்குள்ள யாரு வரமாட்டாங்க இந்த காட்டுக்குள்ள
அப்ப நீங்க ஸ்கூல் பக்கத்துல அந்த மாரி வீடு எடுத்து போய்க்கலால்ல இல்லனா
சொந்த வீடு இருக்கும் போது வாடக குடுத்தெலா வெளியில இருக்க முடியாதுன்றாரு நா கஷ்டப்படறதே பணத் துக்காக போய் வெளியூர்ல ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டுட்ருக்கே நா இன்னு உங்கள வே அதுக்கே செரியாயிருன்றாரு வீட்டுக்கு வாடகை குடுத்துட்டு
இல்ல அ அது புரியுது இப்ப நீங்க தனியா இருக்கிங்கள்ள இங்க எதாவுது திருட அந்த மாரி இப்பெல்லா நெறைய திருடனுங்க அது இதுன்னு வராங்கல்ல பயமா இருக்காதா உங்களுக்கு
இல்ல ச இந்த ஏரியா அந்த மாரி இல்ல நம்ம பயல்லா இல்ல இங்க என்ன பெரிய ப்ளஸ்ஸு ச்சி மைனஸ்னா வசதி எதா எமர்ஜென்சினா எங்கயு போக முடியது இந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ இது ரெண்டுதா எனக்கு இங்க பிரச்சனை மத் மத்தபடி எல்லாமே ஓகேதா
ஓகே ஓகே ஓகே இப்ப எங்க ஊர்லல்லா டக் குனு யாரா ஒருத்தங்க திருட மாரி வந்து நகைய எல்லா எடுத்தர்றாங்களா அதுக்கு
ம் அது ப க்கத்துல எதாது வீடு இந்த மாரி இருந்தா இது ரொம்பா திருட வர கூட இங்க பயப்படுவா திருட இங்க வர பயப்படுவா அந்த மாரி காடா இருக்குமா வரமாட்டாங்க
ஐயோ எப்டிதா பயம் இல்லாம இருக்கிங்ளோ
அப்பிடிதா எல்லாருமே கேக்குறாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லருமே வர்றவங்க எல்லாருமே உங்களுக்கு அதா சொல்ற தள்ளி நின்னு பாக்கனால இது எதோ உங்ளுக்கு பெருசா தெரிது இங்கே இருக்கனால அது எதுமே பெருசாவே தெரில எனக்கு இது ஒரு ரெண்டு விஷய மட்டுந்தா இங்க பிரச்சனை அந்த நெட்ஒர்க் கெடைக்காது இன்னோனு எதாவது ஒன்னு தம்பிகளுக்கு ஒடம்பு செர்ல்ல நம்ம என்ன ரொம்ப தூர போறோ அலை நடந்து போணு அதுதா கஷ்ட இங்க
பஸ் எல்லா வருமா
ஆ காலையில ஒண்ணு காலையில ஒரு டைம் வரு ஈவினிங் ஒரு டைம் அவ்ளோதாங்க மத்தபடில்லா எடை ல எல்லா இல்ல நம்ம தா போய் ஆவனு எமர்ஜென்சி அந்த மாரினா
இப்போ ஒடம் சர்லன்னா இல்ல எதாவது ஒரு எமர்ஜென்சினா போறதா கஷ்டோ நீங்கலே எதாவது ஷாப்பிங் போறது அதுக்கிதுக் எல்லா
அதுதா த சன் சண்டே சாட்டர்டே மட்டு நா என் தம்பி வீட்ல இருப்ப அப் பக்கந்தா அம்மாங் ஊரி இங்கிந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அவன வர சொல்லிட்டு அவன் கூட போய்ட்டு எல்லா வாங்கிட்டு வந்து வீட்ல வெச்சுக்குவே
டுவீங்களா
ஆஹ் ஃபீவல் ஃபிஃப்டி பர்சன்டேஜு ஓட்டுவே ப்ராப்பரா இன்னு ஓட்ட தெரியாது ன ரொம்ப ஹெவி ட்ராஃபிக்ல ஓட்ட தெரியாது சும்மா ஆள் இல்லா ரோட்னா ஓடுவே
அதா ஓட்டி பழவிட்டீங்ன்னா கம்முனு ப பையனா ஸ்கூல்ல உட்றது கூட போய் வந்துக்லால்ல
அதுதா அது இந்த சின்ன பைய இன்னு வண்டில ஏர்னொன்ன தூங்கிருவா அவன கொஞ்சொ ரிஸ்கு தா அவனையு ஸ்கூல்ல சேத்தி விட்டுதா ஒரு வண்டி வாங்கிர்ச்சுட்டோனா அவ ரெண்டு பேர் ஸ்கூல்க்கனுப்பிட்டோனா நம்ளுக்கு ஒரு எமர்ஜென்சி நம்மளப் வண்டியெடுத்துட்டு போய்க்கலா அவன ஸ்கூல்ல சேத்துட்டு தா வந்து அத பத் தி யோசிக்கணு அவன வச்சு வண்டி ஓட்டு ரொம்ப ரிஸ்கு வண்டில ஏறுன படுத்துருவா
அது ஒரு சில கொழந்தைங்க அப்டி நம்ளுக்கே அந்த காத்தடிக்கிறதுக்கு நல்லா தூக்கோ வருதுல்ல
ஆஹ் பெரியவனு அப்புடிதா ரெண்டு பசங்களு தூங்கிருவாங்களா எனக் கே சும்மா அர கொறய ஓட்ட தெரியு ரெண்டுபசங்களயு வெச்சு ஹேண்டில் பண்றது நம்ம நடக்கரக்கு சோம்பேறி தனோபட்டோனா அவ்ளதா லைஃபே போயிருமே பசங்களுக்காக தா நம்ம கஷ்டப்படுறதே பரவால்ல ரெண்டு பேத்தயு தூக்கி நடந்துருவே
ம் ஆ கரெக்ட்டுதா உன்ன கொஞ்சொ வெவரந்தெரியட்டன் கூட நீங்க வண்டி வாய்ங்க்கலா
ஆ ஆமாங்
பரவால்ல பரவால்ல எப்டியு நீங்க அங்க மேனேஜ் பண்ணிருக்கீங்க பரவால்ல
இ நானு இருக்க மாட்டே எனக் கல்யாணாயி பத்து வருஷோ ஆப் போது நறையா ப்ரெச்சன ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகுள் பண்ணி இங்க இருக்கவே மாட்டேன் சொல்லி கடைசில வேற வழியே இல்ல எதோ சொல்லுவாங்கல்ல நட் அ நடந்த எதையு மாத்த முடியாது நம்ம தா மாறிக்கணுன்ற மா நீ இ பசங்களுக்கா வந்து இருந்துட்ருக்கே பல்ல கடிச்சிட்ருக்கே நானு சிட்டில இருந்தவதா இங்க வந்து இருக்க அவ்ளோ கஷ்டமா இருக்கு
ம் புரிது நீங்க கூட பொறந்தவங்க தம்பி மட்
ஆ எ தம்பி மட்டு அவனுக்கு கல்யாணாயிட்ச்சு கல்யாணாயி மூணு வருஷம் ரெண்டர வர்ஷ் மூணு வருஷாகிட்டாகப் போது அவங்களு சும்மாதா இருக்காங்க இப்பதிக்கி கடவுள் குடுக்கும் போது குடுக்கட்டுன்னு ச்சாச்சி
அவ்ளோதாங்க அதெல்லா பாதிப்பிந்த இப்ப நம்ம உணவு இதுலியே நறயா மாற்ற வர வேணுன்றாங்க
பண்ணிருக்கே லைஃப்லியு செரி ஒடம் புல இது அதா சொல்றனே கல்யாணயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கழிச்சுதா ப்ரெக்னென்ட் ஆனே அந்த ப்ரெக்னென்ட் ஆன இ இது எனக்கு தெரியாது சடனா ஒரு நாள் ரொம்ப அடி வயிறு ரொம்ப வலிச்சிச்சி என்னா வயிறு வலிக்குதுன்ட்டு பாத் தா ஆனா நா டேடு கரட்டா தா ஸ்டாடிட்டே இருந்தே ஆனாலு பத்தா அந்த ஃபெல்லோபெயின் டியூப்ல போய் கொழந்த நின்றுக்கு நா நா ப்ரெக்னென்ட்ருந்த எனக்கே தெரியாஸ் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் போது தா அவுங்க சொல்றாங்க இவுங்க ப்ரெக்னண்டா இருக்காங்க டூ மன்த்ஸு அப்டின்னு
அய்யோ
ஆனா நா டேட் கரட்டா தா போயிட்டே இருக்கு நம்மளுக்கு அதுதா நம்மளுக்கு தெரியு அத வச்சுதா நம்ம கண்ணு புடிக்க முடியு அப்பற பாத்தா டியூப்ல இருக்கு சொல்லீட் டாங்க அத அப்றோ திரி அது முன்னாடியே பாத்திருந்தா அந்த லைட்டா பெயின் ருக்கும்மோதே பாத்துருந்தா லேப்டோஸ்கோப்பி பண்ணிரு ப்பாங்க நா அத பெருசா எடுத்துக்காம விட்டுட்டே லைட் லைட்டா பெயின் வந்தொன்னே அப்பறம்பாத்தா ஓபன் சர்ஜரி தா பண்ணணுன்டாங்க பண்ணி ஒரு பக்கோ ட்யூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்பறோ கொழந்தயே இருக்காதுன் டாங்க கொழந்த பொறக்க பிப்டி பர்சன்டேஜ் தா வாய்புன்டாங்க அப்ப ஆரம்பிச்சது தா என்னோட வாழ்க்கேல பிரச்சன அது வரைக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சி ஆனா சொல்லவா வேணு மாமியார் நந்தனார்ல்லா இருப்பாங்கல்ல இனி ஏ ஏ கொழந்தப் பெற முடியாதுனா அவ இவள வச்சி என்ன பண்ண அப்படின்னு அப்டியே ஏத்த அப்பறோ இவரு கொஞ்சோ வார்த்தைகள விட அப்டியே சண்ட வந்துருச்சி அப்பறம்
இவரு உங்களுக்கு சப்போட்டா தான இருந்தாரு
இவரதா ஏத்தி ட்ரிகர் பண்ணிட்டாங்க அவங்க பேச வேண்டியதெல்லா இவர் வாயால பேச வச்சிட்டாங்க ஆ இப் ப சேந்து இருந்தாலுமே அந்த வார்த்தைகளோட காயங்கள் எதுவுமே மாறல இன்னுமே கொழந்தைகளுக்காகவேன்ற மாரி போயிட்டு இருக்கு
ஆமா கடவுளா பாத்து அதுக்குதா ரெண்டு கொழந்தையா குடுத்துருக்காரு உங்களுக்
ஆ இப் பா பாத் ட்ரு அதுபடியே கொழந்த இருந்தாலு ட்ரீட்மெண்ட் பண்ணிதா பண்ண முடியும்னு சொல்லிட்டாங் ங்க அதுக்கப்பறோ தா ஊருல ஊர் சைடுல அந்த மருந்து குடுப்பாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா
ஆ அந்த ஏதோ க உருண்ட
ஆ பச்சால பச்சல மருந்து உருண்ட இல்ல சிஸ்டர் தண்ணி மா ரி லிக்விட் மாரி அரச்சு கோயில்ல ஒவ்வொரு சைடு ஒரு மாரி குடுப்பாங்க அது உங்க சைடு எப்டி தெரில எங்க பக்கம்லா தண்ணிமா குடுப்பாங்க ஒரு படி ஒரு படி சேற்படி இருக்குல அது நெறைய குடுப்பாங்க அது குடிக்கவே முடியாது அது குடிச்சா அது ஒரு இந்த பக்க நம்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோ அப்புற கடவுளு குடுத்துட்டாரு
பரவால்ல ஒண்ணுக்கு ரெண்டா குடுத்துருக்காரு
ஆஹ் இப்ப ஏ இப்போ அப்பயாவது மாறுவாங்கன்னு நெனச்சோ திரும்ப அவுங்க அந்த மானியேதா இருக்காங்களா அதுக்கு நம்ம வேணான் கடவுளு அப்ப அப்பனா எனக்கு தோணந்து கடவுள் நம்மளுக்கு அது நம்மள இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக அப்படி பண்ணிருக்காரு கொழந்தய நம்ம தா திரும்ப திரும்ப உள்ள வந்து நம்மளா மாட்டிக்கிட்டோன்னு நெனகிறே
அதுக்கு போப் போவ சரியாயிடு அவங் அஹ் ஒரு சிலர் அப்டிதா வேல இதெல்லா நம் மல தா காமிப்பாங்க பாத்துக்கலா உடுங்க போ போவ எல்லாமே சரி ஆயிடு
அப்டிதா இப்ப பசங்கள பாத்துட்டு அவானுங்க கேள்வி கேக் க்க ஆரம்பிச்சுட்டானுங்க நா கேட்க வேண்டியதே இல்ல அவங்களே அவங்க அப்பாவ நல்லா கேக்குறாய்ங்க
அது நீங்க அப்டி அவங்க கேட்டாலு பதில் என்ன வரும்னு தெரியுமா ன்ன அம்மா ஸ்
சொல்லி குடுத்தாங்க அதேதா அதேதா அது எப்டினா அதே மா இவனுங்களு அப்டி பண்ணுவானுங்க சிஸ்டர் அவர் இங்க வந்தாருனா அப்டியே எப்டி கொஞ்சுவானுங்க அப்பா அப்பானா அங்க போய் கிட்ட திரும்ப அவங்களுக்கு அந்த கோவோ அப்பா போயிட்டாரு நம்மள பாக்க வல்யேன்னு அவிய்ங்க அந்த கோவத்த நீ நீ அப் பாவா நீ பாக்க வர மாட்டே எது வாங்கி தர மாட்ட நீ பேட் அப்பா அப்டினுவாய்ங்கே அப்ப இங்க நா இருக்குமோ நல்லாதா பேசுனாய்ங்க நா போனதுக்கு அப்புற அப்டி பேசுறாய்ங் நீ சொல்லி குடுக்குற
அதா அதா வந்ததுக்கு அவங்க வந்துட்டாங்கனு ஒரு சந்தோஷத்துல பண்ணுவாங்க அதுவேன் வேலைக்குப் போலா இப்ப இப்ப பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச பசங்க வளரட்டுன்னு வெளியில கூட போலா செரி விடுங்க அவங்களுக்கு சுட்டுவேஷன்
அவரு அவர் இல்லப் அவரு முடிச் ச்ச ஸ்டடிஸ் முடிச்சோனே அப்டியே தனியா போய் இருந்துகிட்டாரு வேலைக்கு அங்க வொர்க் அப் அப்டி தனியாவே இருந்தனாலயோ என்னமோ தெர்ல சில பேர் அந்த ஃபேமிலியோட அந்த கச்ச கச்சன்றது பிடிக்காது தனிமையா விரும்பிடுவாங்க அவர் அந்த அவர் அந்த கேரக்டர் வந்துட்டாரு போல அவருக்கு அவர் நெனச்சா கூட்டிட்டு போயிட்டு அங்க வச் வச்சுக்கலா எங்கள ஆனா கேட்டா ஃபேமிலி அங்க கூட்டிட்டு போனா எல்லாமே வெலைக்கு வாங்குற மாரி இருக்கு இங்கன்னா நம்ம தோடத்துகுள்ள காய்கறி போட்டுக்கலா இங்க செலவு கம்மி அப்டி இப்டி எதயோ சொல்றாரு
போன்ல தெனமு பேசுவீங்க தான பசங்க கிட்ட
ஆ இல்ல ரேரு தா அதுக்கு கூட டைம்லன்னுவாரு அப்பதா ரொம்ப கடுப்பாவு அப்டியே பேசினாலு அவரு எலக்ட்ரிஷனா இருக்காரு அவரு காலைல ஃபுல்லா கம்பெனி போயிருவாங்க நைட் ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெளில கான்டக்ட் எடுத்து பாப்பாரு வீட்டுலலா
ஓகே ஓகே ஓகே
அது அந்த வேலையெல்லா க பெண்டிங் வச்சுருக்கல நைட்டு ஆறு மணிக்கு வருவாரு ஷிஃப்டு முடிச்சுட்டு ஆறு மணில இருந்து பதினொரு மணி வரைக்கு வெளியில வேலய பாப்பாரு ரெண்டு பக்கம் இன்கம் வரணு பணம் பணம் பணம்
அதா அப்பற பதினோரு மணிக்கு மேல இங்க பசங்
தூங்கிருவாங்க அப்டியே இங்க பேசுனாலு ரொம்ப இப்டி வெளியில வரணு நைட் ஒரு பத்து மணிக்கு மேல வெளிய வரது டேஞ்சர் ஏனா காடா இருக்கனால ப பாம்பு பூச்சி எது இருக்கு வெளில வந்து தா பேசனு வெளில வந்தா கொஞ்சொ ரிஸ்க்குன்றனால நாங்க பத்து மணிக்கு மேல வெளிய வர்றதில்ல வீட்டுக்குள்ள இருந்தா ஃபோன் பேச முடியாது
நம்ம வெளியூர்ல இருக்கதுக்கே இப்டி சொல்றோ இந்த மாரி நா வெளிநாட் ட்லல்லா எத்தன பேர் ருப்பாய்ங்க
அதுதா அதுதா
ப்ப நாங்க என்ன வந்து மேரேஜ் ஆனோனியு ஒரு த்ரீ மன்த்ஸ் வந்து அங்க்யே வெச்சுக்ட்டாங்க எங் மா மாமியார் வீட்ல தா இருந்த நானு
ம்
ப்றொ இவரு இங்க வந்து தனியா வீடெல்லா பாத்து இல்ல நா கூட்டிட்டே போற அப்டின் சொல்ட்டு கூட்டிட்டே வன்ட்டாரு த்ரீ மன்த்ஸ் கல்ச்சு
அதுதா கல்யாண் கல்யாணம் பண்றது சே சேந்து வாளதானே வாள வேண்டிய வாய்சுல் நீ அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் வாழ்ந்து அது என்ன பண்ண போறோ
அதா அப்றோ வந்து எப்டியோ ஒரு மூணு வர்ஷத்த ஓட்டிட்டோ எ கைல ஒண்ணு வந்துச்சுன்னா எங்ளோ லைஃப் ஃபுல் ஃபில் ஆயிடுன் நெனைக்கிறே ம்
ஆ பாப்பா அது கண்டிப்பா ஆகு
கூப்பறே ஒரே நிம்ஷோ ஆ